ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ஆ எடுத்துரு ஆ நல்லா இருக்கேம்பா நீங்க நல்லா இருக்கீகளா அ சாப்டாச்சா சமயல சமையல்லா ஆரம்பிச்சாச்சா ஆ சாப்ட்டோம் காலைல மத்யானோ இனிமேதா சாப்பனும்
அப்டிங்களா இங்க கால்ல சமயல் முடிஞ்சிச்சு மதியானமு சேத்து சமச்சுட்ட
பரவாயில்லையே பில்லைலா இருக்காங்களா ஸ்கூல் போயிருக்காங்களா ம்
பைய ஏழு மாச ஆகுது
ஓ ஏழு மாசந்தாகுதா செரி செரி அவுங்களுக்கு எல்லாமே பா பண்ணி கொடுத்திட்டிகளா கூல் கொடுக்குறீகளா இல்ல ஃப்ரூட்ஸ் இந்த மாரி கொடுக்குறீகளா
ஆ இப்பதிக்கி செர்லாக் பால் அது மாரி புட்ஸ் மட்டுதா குடுத்துட்டு இருக்கோ
செரிமா செரிமா அ உங்க ஊர்ல எங்க பசங்க லா பெரிய பசங்க டுவெல்த் ஒன்னு பாப்பா படிக்கிறா தம்பி செவன்த் படிக்கிறா அவளுக்கு பெரியவளுக்கு ஸ்கூலு இவளுக்கு சாட்டர்டேனால லீவு அவரு வீட்டுல இருக்காரு உம் நாங்க ஸ்கூல்ல டீச்சரா வொர்க் பண்றே ஆ சும்மா ப்ரீ ஸ்கூல் தா ஆ ஹா அது வந்து இன் இது லீவு தா அந்த பிள்ளைங்க அட்மிஷன் போடுற போட்டேன்னு சொல்லிட்டு வருவாங்கல்ல அவங்க வராதவகளுக்கு கால் பண்ணி பேசுறது செரி ஒரு பன்னெண்டு மணி ஒரு ஒரு மணி வரை இருந்துட்டு மறுபடி வீட்டுக்கு போய்டுவ வீட்டுல போய் தா சாப்டணும் சமச்சலா சிட்டு வந்தாச்சு ம்
பரவால்ல
ஆ உங்க வீட்ல என்ன சாப்பாடு மத்தியானோ
ஆ மதியானோ சாம்பார்
என்ன இன்னைக்கு சாட்டர்டே சாம்பார் வச்சிருக்கிய இது நான்வெஜ் எல்லா எடுக்கறதில்ல ஓ செரி செரி ஓகே ஓகே ஆமா எங்க வீட்லயு சாட்டர்டே எடுக்கமாட்டோ எங்க வீட்டுல எல்லாரு சாப்பிடுவாங்க நா சாப்பிடாதனால அவங்க எடு ருக்ரது கிடையாது சமைக்கிறது நம்மதானே நம்ம சொல்ற விட்டு ஆ ஆ நாளைக்கெடுத்துக்குவோ அப்படின்னுட்டு உட்டாச்சு இன்னைக்கு நீங்க என்ன சாப்பாடு பண்ண சாம்பார் வச்சீங்களோ சேரி சேரி உங்க ஊர்ல என்ன ஃபேமஸ் து
கோவில் தா
ல்தா ஆ
ஆமா பெரிய கோவில் பல்லவர் கால கோவில்
ஓ சரி தஞ்சை பெரிய கோயிலாக்கா
அது மாதிரி கொஞ்சோ பெரிய கோவில் ஒரு ஐநூத்தி அறுவத்தஞ்சு படிக்கட்டு மேல ஏறிதான் சாமியே கும் பாக்குற மாரி இருக்கூ
அப்படியா என்னது முருகரா மழையினாலே முருகர் தா இல்லியா
ஆ இல்ல சிவன் சிவன் சிவன் தா ஆமா சிவன் பௌர்ணமி ஆனா கிரிவலம் சுத்துறது
ஓ அண்ணாமலையார் காப் சேரி சேரி திருவண்ணாமலை அ
அது ஆ போவோம் போவோம்
உங்க உள்ளூர்னால போல்ல உள்ளூரு மக்களே இல்லையேங்க நாங்க வந்து ஒரு அஞ்சு ஆட்ட சுத்தனோம்ப்பா சரியான கிரௌடு எங்குட் ஆனா போர்டு இருக்கறத நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லா எதுவுமே இல்ல நல்லா பா அதா முன்னாடி திரும்பி பார்த்தாலு பின்னாடி திரும்பி பார்த்தாலு அதா நமக்கு இந்த கூட்டத்துலயா இருக்குரோ அப்படிங்கிற மாதிரி யோசன மைண்டுக்கு வருது ஆனா நம்மளுக்கு எந்த டிஸ்டபன்ஸு இல்ல அழகா போயிருலா லைனா போய்கிட்டு அந்த கோபுர வாசல்ல மட்டுதா மெயின் கோபுரத்திட்ட மட்டுதா கொஞ்சோ ரஷ்ஷா தள்ளுமுல்லா மத்தபடி நடக்கய்லல்ல கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு சாப்பாடு ஃபுல்லா உங்க ஊரு காரவுங்க நல்லா குடுக்குறியா அன்னதானோ
ம் ம் ம் பௌர்ணமி பௌர்ணமினாலே யார் வீட்லயு சாப் படு செய்ய வேண்டிய
செய்ய மாட்ட சரி சரி சரி அ நீங்க பிறந்தது இங்க தானா இல்ல கல்யாண பண்ணி குடுத்தது நேட்டிவிட்டி எப்டி
இல்ல இல்ல எங்களுக்கு வந்து அது பக்கத்து தா நாங்க வந்து வேற ஊரு
சரி சரி ஆ எங்க சிவகங்க மாவட்ட எங்க ஊருக்கு கா செட்டி நாடு சாப்பாடு கேள்விப்பட்டுருக்கீங்களா காரைக்குடி
ஆ மா மா
ஆ ஃபேமஸ் சாப்பாடு கோயிலு ஃபேமஸ் பிள்ளையார்பட்டி அந்த மாரி ஆ எங்க ஃபேமஸ் ஸு ஆனா உங்க
ஆமா நா சிவகங்கை வந்தது இல்ல காரைக்கால் வந்து சைடு போயிருக்கோ திரு நல்லாருக்கு
ஓ காரைக்கால் அது வேற டிஸ்ட்ரிக்கு இது இங்குட்டு இது காரைக்குடி இது செட்டினாடு சாப்பா ஆ சரி சரி
சரி சரி பரவால்ல ஒரு நாள் வருவோ ஒருநாள் வந்
வாங்க கண்டிப்பா பிள்ளைங்க சாரு வீட்ல எல்லா கூட்டிட்டு வாங்க
அ அவருக்கு லீவ் இல்ல சனி கிழம ஞாயித்துக்கிழம கூட அவருக்கு வேல தா
ஐயய்ய ஆ அப்ப எப்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவிங்க வெளிலல்லா
கொஞ்சோ கஷ்ட தா வீக்டேஸ்ல தா லீவ் கிடைக்கு வீக்கெண்ட்ல லீவ் இல்ல
ஆ அப்ப உங்களுக்கு பரவால்ல கிரௌட் இல்லாத பாத்துட்டு வரலா நீங்க
ஆமா மா எப் இருந்தாலு சண்டே லீவ் இல்லாத்து ஒரு கஸ்டந்தா ம்
சண்டே லீவ் இருந்து நான்வெஜ் சாப்ட்டு நிம்மதியா தூங்னா ஒரு அது ஒரு நல்லா இருக்கும்ல அ
அம்மா வேலையதா மாத்துன் சொல்லிட் இருக்கோ கேக்ற கேக்ற சொல்லிட்டு இருக்காப்பல இன்னு எது கேக்க மாட்றாரு ம் ம்
வீக்கெண்ட்ல வீக்கெண்ட் லீவ்னா நம்ம என்ஜாய் பண்ண எங்கெயு போறந்தாலு அதா நல்லாருக்கு லீவ் குடுப்பாங்கல்ல
ஹா குடுப்பாங்க ஆனா வந்து சாட்டர்டே சண்டே வந்து கம்பல்சரி வந்து என் எ எமர்ஜென்சி மட்டுந்தா வந்து லீவ் எடுக்ற மாரி இருக்
ஓ சரி சரிங்
அ அ நாளைக் கூட அப்பா அம்மாக் கல்யாண நாளு சரி காலைலயே போலான் பாத்தா அவருக்கு ஓனர் வந்து எங்கெயோ போறாரு அப்படின் சொல்லிட்டு ஈவ்னிங்தா வர முடியு அப்டின்ட்டாரு சரி ஓகேன்ட்ட
ஆஹா அதா நம்ம அடுத் மித்தவ்கல்லா லீவ்ல இருப்பாக நம்ம வேலைக்கு போற மாரி இருக்கு நம்ம லீவுல இருக்கைல எல்லா வேலைக்கு போயிரு
போர் தா அடிக்
அ அதுவு ஒங்களோடயு பிள்ளையளோடயு ஸ்பென் பண்ண முடியாது போலயே இவுக
ஆ மா மா இருக்கற ஒரு நாள் லீவுமே வந்து ஐயோ எங்கயாவது படுத்து தூங்கலாமாந்தாதோனு எங்க வெளிய போறது அப்டி வெளிய பெய்ட் டு வந்தாலு அந்த நாள் லீவ் எடுத்த மாரி எடு
வீட்ல இரு அவகளுக்கு வீட்ல இருக்கனும் போல இருக்கு ஒங்களுக்கு க்கு வெளில இருந்த நால இது எப்படா போவோ வெளில அ
இல்ல இல்ல அவுருமே லீவ் போட்டார்னா மேக்சிமம் எப்டி ஈவினிங் ஆனா கெளம்பிடுவாரு எங்கனா. கெளம்பில்லா அப்டின்ருவாரு பீச்சுக்கு செரி பீச்சுக்காவ்து போயிட்டு வர்லா அப்டின்னுவாங்க.
செரி செரி அ.
கொஞ்சொ இங்க பீச்சு பக்கந்தா அதனால அந்த சைடு பெயிட்டு வந்துல்லா அப்டின்னுவாங்க.
பரவால ஆம்மா அப்பற இல்லன்னா உங்குளுக்கு ரொம்ப போர் அடிக்கு அ ம்.
இதுக்கு தெனமு இப்ப ஜாப் எது இப்போ போ முடில.
ஆமா பாப்பா இருக்குல்ல அப்று
ஆம்மா சேரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்மா எங்கயாவ்து தேடிட்டு இருக்கே அதுவு எதுவு கெடைக்கமாட் டுது.
அ எது ஐ டி ட்ரை பண்ண வேண்டியதானப்பா அங்க போ பா அது அ அ அது ஒன்னு.
பாப் ஆ பாப்பாவு ஷிஃப்ட் கொஞ்சொ கஷ்டந்தா. இல்ல அ ஐ டி தா அதுவுமே ஒர்க் ஃப்ரம் ஹோமொ வந்து கெடைக்க மாட்டுது.
கெடைக்க மாட்டிங்கிது ஃபஸ்ட்டு ஒன் இயர் மட்டு நம்ம கம்பல்செரி போற மாரி இருக்காப்பா? ஆ இந்தாப்பா லீவு எடுத்துக்கலா அ. இப்ப மோஸ்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் குடுக்கவே மாட்டிங்கிறாய்ங்களே குடுத்தாலு ஒரு வாரந்தா குடுக் க்குறாங்களாப்பா எங்க
கொரனால தா குடுத்தாங்க இப்பெல்லா குடுக்க மாட்டா அடிச்சு தொரத்துறாங்க.
என்ன இக்கே நானு நெறைய பேர்ட்ட விசாரிச்சே அதெல்லா இல்ல நம்மளா ரீசன் ஒரு வ குடுத்தா அப்டியே மேக்சிமம் குடுத்தா ஒரு வாராந்தா குடுக்கறா எங்க நாத்தனா பைய ஆ எங்மச்சோ அவிங்க சென்னைல இருக்காக எல்லாரு அவுங்க ரெண்டு பேருமே க எ ன படிச்சுட்டு இப்பதாம் பொய் ஜா அவோ அவ் நாத்தனாப் பைய மூணு வருஷ்மா வேல பாக்குறா அவனுக்கு அந்த சாட்டடே சண்டே லீவ் குடுத்து ருவாக எதாவுது இந்த லீவு வந்துச்சுன்னா அதுக்கு லீவ் குடுத்துருவாக. அது கூட பரவால்யே போலயே உங்க வீட்டுக்காருக் லீவே குடுக்கலேன்னா அது சங்கட்டமா இருக்குது.
ஆமா அவுங்க வந்து கொஞ்சோ சேல்ஸ் டிபாட்மெண்ட்ல இருக்காங்க வேற ஆ அதுனால அவுருக்கு லீவு கிடைக்காது. ம் நானுமே ஒர் க் ஃப்ரம் ஹோம் தா ஒன்னு தேட்னே என்ன பண்றது அவுங்க ஃபோன் பண்ற நேரத்துக்கு நம்ப எடுக்கமுட்ல நா ஃபோன் பண்ற நேரத்துக் அவுங்க எடுக்ல அப்டி ஒரு வேல போயிடுச்சு கடைசில.
சேரி சேரி ஆ ம் எதா பிசினஸ் பண்ற மாரி பண்ணலாம்லபா வீ ட்லருந்தே.
ஆ அதியுந்தா யோசிச்சுட்டு இருக் கே ஸ்ட்டு இன்வெஸ்ட்மென் பண்ணனு ம்.
ச்சு யோசிச்சு மண்டதா காய்து செரி இதுக்காது வருவோ ஒரு ஆஃப்டே நம்ம காலைல வந்துட்டோம்மா ஒம்போது மணிக்கு வந்துட்டம்னா ஒரு ப பன்னெண்டு ஒரு மணிக்கி ஒன்ரைக்கெல்லா வீட்டுக்கு போயிர்லா. சேர் ரொம்ப சேல்ரி கம்மிதா இருந்தாலு இன்னு கொஞ்சோ பாத்தா ரன் பண்ணனும்லப்பா அடுத்து பிள்ளைளுக்கு காலேஜு பிள்ளைக படிப்பு இருக்கு எல்லாருக்கு அ ஹு ஆமா அ அப்ப அதுகளுக்கு செ ட்டாகணு அதுக்கப்புறோ அதுகளுக்கு உங்கள மாரி கல்யாணம் பண்ணி குடுக்கணு. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஒருக்கு ஆ
த்துக்முன்ன கம்பல்செரி வேல வா
வேல வேல அவ அதத்தா சொல்றா சும்மா இதெல்லா பே சாதியம்மா இப்போ நா சும்மா நார்மலா பேசுனாலுமே மா அதெல்லாம் பேசாதீங்கம்மா ஆ நா வேலைக்கு போய்க்கணு. அப்டின்னா அது கரக்ட்டுதா வேலைக்கு போறத்தானே கொஞ்சோ நல்லாருக்கு.
நானுமே வேலைக்கு போகாம இங்க கவுர்மெண்ட் எக்ஸாம் தா படிச்சுட்டு இருந்தே.
அ
ப்டியே வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க இப்போ அப்டியே பிரேக் ஆயிடுச்சு டூ இயர்ஸ் வந்து என்னால அந்த புக் கே க எடுக்வே முடில கன்சஸ்டன்சிய நல்லா படிச்சுட்டு வந்துட்டு அப்டி ஸ்டாப் ஆயிடுது ஒரு அப்டி ஒரு மாதிரி இருக்கு
ஆ
ம் திருப்பி எப்டி அத ரீஸ்டார்ட் பண்ண போறன்னு தெரில
நீங்க அப்டியே படிச்டே இருங்கப்பா செட் ஆயிரு நீ விட்டுட்டீனா அப்றோ அவ்ள நாள் இது பண்ணாலு கிடைக்காது
ஆமா எடுத்து படிக்கலான் பாத்தா கொஞ்சோ ஃபினா அதயாவது மேனேஜ் பண்ல இப்ப ஃபமிலின் வந்த பிறகு பினன்ஷியல் ப்ராப்லம்மாய்டுதா இப்ப அந்த ப்ராப்ளத்த யோசிக்கிற தா இல்ல நம்ம ஸ்டடிஸ் நம்மளுடைய கேம் கோல் நோக்கி போறதான் ஒண்ணு புரியல சரி ஓகே ஒன் இயர் இந்த பினான்ஸ் ஏதாவது கொஞ்சோ சால்வ் பண்ணிட்டு படிக்கலான் பாத் ஆ இதுவுமே எதுவு செட்
ஆமா ம் ரெண்டாது பிள்ளைல வச்சு சின்ன பிள்ளை வச்சு ட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண உங்க அம்மா மாமியா அந்த மாரி இருகாங்களா இல்ல நீ
ஆ இரு இருக்காங்க இருக்காங்க கூட இருக்காங்க
சரி சரி சரி அப்புறோ அப்றோ என்ன அவங்கள்ட பிள்ளைய உட்டுட்டு கொஞ்ச அச்சா நம்மளுக்கு பிரச்சனைன்னா இருந்துக்கிட்டே இருக்கு பைனான்சியல் ரஜின மண்ட இருக்குல அதனால நீங்க படிக்கிறதையு கொஞ்சோ பாத்தக்கிட்டீன்னா ஒரு வேலைல உக்காந்துட்டிங்க வச்சிகங்க அரசு இல்லைல ஆ அத கொஞ்சோ மேய்ன்டேன் பண்ணுங்க
ஆம்மா அததா பாக்கணு
ஏன்னா இந்த இப்ப படிச்சியன்னா அது செட் ஆயிரு அதுக்கப்றோ பிள்ளைக கொஞ்சோ வளர வளரதா நம்ம பக்கத்துல இருக்கற மாரி இருக்
ஆம்மா இப்ப கொஞ்சோ இதா பாக்கணுன் இருக்க எடுக்கலான் வரும்போது ஏதாவது ஒரு ஸ்மால் இஷ்யூ வந்து வந்து அத டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு
ஆ இந்த சின்ன வயசுலே உங்களுக்கு இவ்ளவா ரொம்ப இது பண்ணாதீக ஓகே ஆ
சின்னதா இருக்கற ஏதா ஒரு ப்ராப்ளத்த எல்லாத்தையு பெருசா குடுக்குறாரு இந்த கடவுளு
எல்லாருக்கு தா ப்ராப்ளம் இல்லாதவள மண்ட நெரச்சு போய் முடியெல்லா கொட்டி போய்ரு பாய் கவே பட நானா பட்டுட்டே அதனால ஜாலியா இருக்க பாருங்க பிரச்சனைய ஒரு பக்கோட ஒதுக்கி வச்சுட்டு ஜாலியா இருக்க மாரியாது நடிப்போ
ம் ஆமா அப்டிதா போய்ட்டு இருக்குது
ஆ என்ன பண்றது நம்ம அப்டி வாங்கி வந்த வரோ அப்டின்டு போக வேண்டியதா ஆனா எங்க நனக்கைல பாவோ பொம்பள பிள்ளைலா ரொம்ப கொலக்குது வெளில ஃப்ரீயா இருக்க மாரி இருக்கு ஃபமிலின் வந்துட்டாலே அ பல ப்ர ப்ரச்சனைகள சமாளிக்கனு அ சமாளிச்சிரலா முடியாதெல்லா கடையாது
ஆமா ஆமா கண்டிப்பா முயற்சி பண்ணிட்டேதா இருக்குறோ
ஆமா அதா கொஞ்சோ ஏதோ பாத்து எதா இஸ் பிஸ்னஸ் மாரி பண்ணுங்க அதா உங்ளுக்கு கைல நம்ம
ஆமா அஸ்ட தா அது கொஞ்சோ ஜாரி ஓ டைலரிங் தெரியு கொஞ்சோ ஆரி ஒர்க் எடுத்துட்டு அப்டியே அது வேனா பண்லாமான்ட்டு யோசிச்சுட்டு இருக்க
ஆ ஒரு பெட்டிக் மாறி வைக்கலாம்ல
ம் ஆமா ஆரி ஒர்க் கொஞ்சோ கத்துக்கலாமா அப்டின்ட்டு யோ சிக்கிற அதுக்குமே வந்து ஆன்லைன்ல பாத்தா எதும் வர்ல ம்
ம் ஏமா நெறைய யூட்யூப்ல போட்றாங்களே பாத்த
கே
ஆ இங்கேனா சேலம் மாவட் டத்திலல்லா ஃப்ரீ கோர்ஸே சொல்லி குடுக்குறேன் சொல்லி கூப்டுறாங்க ஆ இப்ப அதே மாரி மிஷ் ஷின் எல்லாமே ஃப்ரீயா தர அவங்கள நா முன்னாடி தெரிஞ்சுருந்தா நா உங்கள காண்டக்ட் ப எல்லாருமே ஃப்ரீயா உங்க மாவட்ட வேற எங்க மாவட்ட வேறயா எல்லாருக்குமே வந்து ஆயிரத்தி ஐநூறுவா குடுத்தா ஆரி ஒர்க் மிஷின்லேருந்து இல்ல நம்ம இந்த மிஷ் ஷினு எல்லாமே வந்து ஃப்ரியா குடுக்குறேனு ஒரு ஒரு ஆ ஒரு மேம் வந்து சொன்னாங்க அந்த ஆ ஓ நீ உங்களுக்கு தெரிஞ்சவுங்கல்லாம இந்த பே இந்த ஸ்கூலுக்கு போறால்ல பேரண்ட்டுக அவுங்கள்ட்ட சொல்லுங்க அப்டின்னு சொல்லி சொன்னாக அந்த மேம் நம்பர் வேணா நாங்க அனுப்புறோ
கொஞ்ச கடைய கேட்டு சொல்லுங்க இல்ல நம்பர் இருந்தா கூட எனக்கு கொடுங்க நா வேணா